ஹலோ
என்ன சமைக்க சொல்லுது
கேக்குதா ஆ சேரி எனக்கு லெஃப்ட் சைடு காது சுத்தமா ஏனப்பா
என்ன சமைக்க சொல்லுது
ஹலோ
என்ன புள்ள சமைக்க சொல்லுது
என்ன சமைக்க சொல்லுது பாஸ்தா செய்ய சொல்லுது அது வித்தவுட் ஃப்யர்ல எப்டி சமைக்க முடியுன் கேட்டா வித்தவுட் ஃபயரா அப்டிங்குது என்ட்ட
தெரியலையா
பிரிட்ஜ் வச்சிருப்பாங்களா ஐஸ்கிரீம் செய்யலாமா பிரிட்ஜ் வெச்சிருப்பாங்ளா நீங்க எல்லா பண்ணி ருக்கீங்ளா அந்த மாரி
பண்ணுவோம்ல ம் ம் நாங்களாம் பண்ணுவோ ஐஸ் கட்டிய மேல கொட்டி
நீங்கல்லா பண்ணுவீங்க என்ன அது மாரி பண்ணுங்க அ ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணலாம் ஆ அதுக நமக்கு ஐடியா குடுக்குதுக லாஸ்ட்டு வருஷதா போய்யி ஆ லாஸ்ட் வருஷ தா போய் கோகனட் லட்டு
ம்
அந்த மாரி எல்லா பண்ணோ அ இந்தியன் ஃபிளக்கு கோகனட் லட்டு இன்டியன் ஃபிளாக் கலர்ல புட்டு
ம்
இதெல்லா பண்ணோ அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலபிரேஷன்ல குடுத்துருந்தாங்கேன்னு நெனைக்கிறே அது என்னமோ இந்த மாரி ஏதாவது காம்படிஷன் வச்சா எங்க வீட்டு ராஜமாதா எங்க வீட்டு க்தா இருப்பா எங்க எங்க வீட்டு ராஜ மாதா அ எங்க வீட்ல தா இருப்போ என்னால எதையு திங்க் பண்ண முடியாது மைண்ட் அப்டியே பிளாங்க் ஆயிரு
டென்ஷனு
மொத்த மைண்டு டென்ஷனு கடுப்பும் தா ஃபில் ஆயிருக்குமா அதனால வந்து எதுவுமே யோசிக்க முடியாம போயிடு
சேரி வுடு சரியாய்
ம் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல்ட்டு போ வேண்டிதா நம்ம சீஃப் மினிஸ் ஸ்டர் மாரி
ம்
ம்
அப்புறோ தம்பி வந்துந்துச்சா
தம்பி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா அவனுதா மிலட்ஸ் கஞ்சி காய்சி வச்சிருக்கே குடுத்துட்டு
ம்
ம் பேட்மிண்டனுக்கு அனுப்பணு
ம் ம்
பலாப்பழோ உரிச்சோ அந்த பிலாப்பழ கிடக்கு அதையு குடுத்துட்டு ரெண்டு பிலாப்பழத்தை குடுத்துட்டு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கே
ஹலோ ஃப்ர ஆ இங்க போட கூடாது வெளிய போடு பாரே கோலப்பொடிய தூக்கி வச்சிரலா
கோலபொடிய தூக்கி வச்சு கோலம் போடுங்க அச்சு வாங்கிகுடு அது வாட்டுக்கு வாசப்புற கோலம் போடடு அச்ச வச்சு ம்
அதனால அந்த அச்சத்தா நா வச்சவுடுவே அத எடுத்து அத வுட்டு
அந்த புள்ளதா புள்ள ஊ ஜெராக்ஸ்ஷு அப்டியே அ
ஒ இப்ப பள்ளிகூடத்துல்லா திட்றாங்களா எழுத மாட்டேங்களா பிள்ளைய இங்க ஹீரோ கிட்ஸ்ல போய் விளாண்டுட்டு விளையாண்டுட்டு வந்துட்டு இப்ப தம்பி ஸ்கூல்ல அவங்களால தாக்க பிடிக்க முடியல
புடிக்க முடியாது அதனால தா நா மாசினிய இப்ப ரோஹன் ஸ்கூல்ல விட்டே
ம்
அ ஃபஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டேடுல போயி அத இது பண்ண முடியில
ம் அதனால இப்ப ஆரம்பத்துலயே ஆ இங்க பெரிய ஸ்கூல்லே உட்றனு சின்ன ஸ்கூலுக்கே விடக்கூடாத் இவுக அப்பா சின்னதா இருக்கு குட்டியா இருக்குது பாவோ பவோன் சொல்லி
நம்ம பாவந்த போது மாசினிய நா போன வர்ஸ் சமே ரோஹன் ஸ்கூல்ல விட்டே அது பா ஆமா அதுக க்கு அந்த சிலபஸ்சு அந்த இது எல்லாமே அந்த ஃபலோப் பரதுக்கு ஈஸியா இருக்கு
சின்ன ஸ்கூல்ல கொஞ்சோ உன்னு ரெண்டு உட்டுறாங்க அவுங்களுக்கு புள்ளைங்க எல்லா ஒழுங்கா பத்திரமா வெச்சிருந்து வெளையாட வெ ச்சிருந்து அனுப்புனா போது ஒரு ரைம்ஸ் எதோ சொன்னா போது ஆன்வல் டேக்கு ஒரு டான்ஸ் ஆட்னா
ஆ ஆ அந்த மாரி மைய்ன் தாட்டே எதோ ஒண்ணா எழுத வெச்சா போது
ம் இ ஆ இவுங்க ஸ்கூல்ல அவ்ளவு எழுதுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல ம்
அ நா ரோகன் படிச்சது இதுல குடுத்தாங்க மாசினிக்கி ப்ரீ கே ஜ ல ஒரு கிண்டர் காடன்ல உட்ருந்தே அட்று வேஸ்ட்டுபுள்ள அந்த கிண்ட்ரு காடன் அத பாத்துட்டே தா பீ பீஸு கூட போனாலு பரவால்ல கொண்டே ரெண்டு பேரயு ஒரே ஸ்கூல்ல விட்டுருவோம்ட்டு போன வர்ஷமே விட்டுட்டோ
போன வர்ஷமே உட சொன்ன மகதிய அப்போ இங்க வேல நடந்துகிட்டு இருந்துச்சா
சா
அ மூவாகி வர முடியல அதனால செரி ஒரு வடியா யூ கே ஜி க்கே போட்டுக்கலா
ம் ஆனா அந்த ஸ்கூல்ல இருந்ததுக்கு இந்த ஸ்கூல்ல இருந்ததுக் கு மாசினி ரொம்ப வித்தியாசோ தெரிஞ்சிது
ஆமா இங்க லைன்ல நிக்கணுனா நீ எவ்ள அடம்பிடிக்கிற பிள்ளையா இருந்தாலு நின்னுதா ஆகணு
எனக் தெரியாது
இவே சேட்ட கொறஞ்சிருது
கொறஞ்சிருது ஆமா சேட்ட கொறஞ்சிரு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிரு
ஆமா அங்க சுத்தம்மா தமிழ்லே பேசீட்டு இங்க இங்கிலீஷ்ல பே இதெல்லா ஃபாலோ பண்ண முடிலதுக்கு
இங்கிலீஷ்ல தா கம்யூனிகேட் பண்ணணு ம் இங்லீஷ் கம்யூனிகேஷனு ம் இங்லீஷு அங்க போனா கன்னடோ மட்டு தா பேசிட்டு இருந்ச்சு இங்க வந்து அத இங்கிலீஷு பேச ஆரம்பிச்சிச்சு ஆமா டீ குடிச்சாச்சா
டீயா டீயவே குடிக்கல ம் எடுப்பே
ஆ டீ இனிமே தா போட்ணுமா
தயிர் சாதோ கொஞ்சோ மிச்ச இருந்துச்சி மத்தியானோ அது எப்டி ஒரு ஆளுக்கு மட்டு கிண்டி குடுத்துட்டு இருந்துச்சின்னேனா அது அப்றோ நைட்டுக்கு மேல ஆயிருதுனா புள்ச்சு போயிரு ஆளுக்கு கொஞ்சத்த தட்டுல போட்டு குடுத்துட்டே சாப்புடுங்க இன்னைக்கி டிராயிங் சார் வருவாரு
ம் ம் வீட்டுக்கே வருவாரா? சேரி
இந்த நம்ம ஏரியால ஒரு நாலு புள்ளைங்க இங்க நம்ம உட்டுக் வந்துருங்க அவரு ஒரே எடத்துல நா ஆறு புள்ளைங்ளையு பாத்துட்டு போயிருவாரு
ஓ சூப்பரு அப்டில்லா இங்கல்லா கெடைக்க மாட்டேங்குறா புள்ள ரோகன் சூப்பரா ட்ராயிங் வரைவா
இந்த ஏரியால இப்ப ஆறு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு பேரண்டோட வீட்ட எடுத்துக்றது
ஓ அப்டி கரெக்ட்டு ஆ இது கரெக்டான மெத்தடு ஆனா
அ ஏ பீஸு குடுக்க தேவயில்ல எதுவு தேவையில்ல இதாது பேமெண்ட் எது குடுக்க தேவயில்ல அ இத்தனைக்கு அவிங்க பீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேமெண்ட் தா எல்லாரு போல குடுக்குவாங்க அவுக தா வந்து அந்த டைம்ல எல்லா கொழந்தைகளுக்கு சொல்லி குடுத்துட்டு கெளம்பி போயிருவாங்க இதே மாரி நம்ம வீட்ல மாரி இன்னொரு பொண்ணு வீட்ல அந்த ஏரியால அஞ்சு ஆ அஞ்சு புள்ளைங்க டிஃப்ரெண்ட்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீட்லேருந்து
ம் அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து படிச்சுட்டு போய்ருவாங்க அவுங்ளுக்கு வேற டே ல
நமக்கு ஃப்ரை டே
ம் பரவால்ல ரோகனுக்கு தா இங்க டிராயிங் கிளாஸ்தா கரக்ட்டா கெடைக்க மாட்டேங்குது
ம் டிராயிங் ஒன்னு வரைய பண்ண மாட்டான்ல அவனுக்கு ப பத்தாது அதனால தா போட்ருக்கு
ம் அதுக்கு ரொம்ப புடிக்க மாட்டேங்குது எதுவு நம்மதா புடிச்சு புடிச்சு தள்ள வேண்டிருக்கு உள்ள இவரு இப்ப கொஞ்சோ பரவால்ல இப்பலா மஹதி கேக்குற கலரிங்
அப்பறோ அவைங்களுக்கு அவனுக்கு வந்து பாத்தீனா ஒன்னு மினியா வரைஞ்சு காம்ச்சா அத பெருசா வரைய சொல்லி அதுல கலர் பண்ண சொல்லி
அப்டியா சரி எனக்கு ஃபோன் வந்துகிட்ருக்கு நீ பேசு நீ பேசு கட் பண்ண முடியாது அத அது கம்பெனி காலு அவரு அங்க பேசிக்குவாரு நீ பேசு
சேரி சேரி எப்டி அப்றோ பேசுவாக
ஆ ஆ அவர் அங்க லேப்டாப்ல பேசிப்பாரு லேப்டாப்ல பேசிப்பாரு ஆ லேப்டாப்ல பேசிப்பாரு வேற என்ன சே டைம்மெல்லா செக் பண்ணிக்கிங்க ஆமா கரெக்டா இரு கா என்னன்னு எனக்கு இங்க செக் பண்ண முடியாது லாக் ஆயிருதா
பாக்குறே பாக்கு
ஆ கால் பூரா வெரிகோசஸ் வந்த மாரி இருக்கு புள்ள எனக்கு
ஏலே
நின்னுக்கிட்டே இருக்குறதானலே ஏ நம்ம நிக்கிறது அதே தா நா பண்ணிட்டே இருப்பேம்ல கால் வலிக்குது வலிக்குதுன் பாத்தா கால் ஃபுல்லாவே இருக்கு ரெண்டு கால்லிமே பச்ச பச்ச நரம்பா இருக்குது
அப்பனா அந்த ஷால கால்ல கால நீட்டி ஒக்காந்துக்க ஷோ பழ சாஞ்சிட்டு அந்த காலோட என்டுல சால்ல போட்டு டைட் பண்ணி இப்டி கால மேல தூக் கணு நரம்பு வெடைக்கிற அளவுக்கு பின் பக்கமா
ம் அது ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அந்த இதுக்குள்ள ரத்தோ கிளாட்டாக ம்
அம்மாக்கு இங்க வந்து அந்த பிசியோதரபி பையே அப்படியே பண்ணிதா அந்த தொடப்புறா
தொடப்பூரா சுருண்டு இருந்தது பூரா சரி ஆச்சு ஆ
ல்லாமே பச்ச கலர்ல ஒரே கோடு கோடா நரம்பு தொட பின்னங்கால்லேருந்து
பின் அந்த கொலச்சன்னு சொல்லுவாங்கல்ல கால் மடக்குவோம்ல
ம் அதா அதுக்குள்ளைல்லா தா அததா அது இப்ப நா அதுக்கு நா அந்த இத யூடியூப்ல அனுப்புறே பாரு அந்த மெ எக்ஸசைஸ் மெத்தட தா சொல்லி குடு தாப்ல அப்றோ நீ நீ நல்லா ஸ்ட்ரைட்டா நின்னுகிட்டு தையல் பெடல் பண்ணுவோம்ல அந்த மாரி முன்னையு பின்னையு தையல் உட்காந்துட்டுல பண்ற நீ நின்னுக்கணு ஸ்ரைட்
நின்னுட்டு ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு
கால முன்னையு பின்னையு பண்ணும்போது அந்த நரம்பு விரியூ சுருங்கூ விரியூ சுருங்கூ இது ரெண்டு மெத்தடு் தா சொல்லி கொடுத்தாப்ல வெரிகோஸ்
ஆத்தாடி இந்த வயசுலயே இதெல்லா நமக்கு வந்தா நம்ம அம்மா காலோ வரைக்குல்லா நம்மல்லா ஒப்பேத்துவோமானே தெர்ல ப்ல
இங்க நாய் மாரி நாம அலையறோ அதுக்கே நேரோ சரியா போயிருது நம்மள கவனிக்கல்லா நேரோயில்ல
நா லாஸ்ட் இயர் லா வந்து கொஞ்சமால்லா அலயல இப்ப பேங்ளூரு நா வந்து இங்கே அப்றோ ரோ ரோகனுக்கு ஸ்கூலு ரோகன கூட்டிட்டு வர்ணு ரோகன விடணு மாஸ்த்துல விடணு நா விடணு அப்றோ அவன பேட்மிட்டன் விடணு பேட் ஹிந்தி டியூஷன் விடணு ஹிந்தி டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணு ஏனா ஒரு ஆள் வீட்ல இல்லனா அப்டி தா ஆனா நம்மாளு இப்டி செய்
இப்பதானே ஆனா இவ்க அங்கே போயிருவாகல ஊருவுலுக்கு அங் இங்கந்து நாப்பது நிமிஷோ டிராவல்ல எல்லா அங்க போயிருவாக
ஓ பனியன் கம்பெனி இருக்கற ஊருக்கு வேண ம் ம் ம் ம் அதனால இங்க நா ஒரு ஆள் தான எப்போதுமே ம்
ம்
அதெல்லா ஒத் தாலால
ஸ்கூலுக்கு போனு ஒடியாறணு சைட்ட பாக்கணு அந்த எடையில ஒரு மூணு நாலு மா
மூணு மாசோ பிளே ஸ்கூல் போனப்போ அங்க பெண்டு களட்டனாய்ங்க ம்
உக்காந்துகிட்டு இருக்கையிலயே கதவ தொரந்து ஓடி போயிருதுங்க
ஒரு ஆளாலா சமை ளிக்கவே முடியாது சமாளிக்கவே முடில என்னால போன வருஷம்லா என்னால முடியல அவங்க அம்மாவு இருக்கும் அவுங்க அம்மாவு எங்கிட்ட இருந்துச்சு நாலு மாசோ எப்டி பாத்துருப்பே சொல்லு எப்டி பாத்துருப்பே யோசி மண்டைலா காஞ்சிட்டு பிச்சோடிட்டே மாரி பைத்தியம் புடிச்ச மாரி ஆயிருச்சு
ம்
ய்யோ அது ஒரு பக்கோ யோகா ஒரு பக்கோ போயி என்னோட பாடி போஷ்ஷனல்லா மாறி ஃப்ரண்ட்டுல லோ ஆயி பேக்ல கூன் விழுந்த மாரி ஆயி
ம்
யோகாவ ஒழுங்கா பண்ணாம ஐயோ ஏங்கேக்குற
ம்
அப்றோ யோகா க்ளாஸ் என்ன எதுக்கு இப்போய்மே ம் உள்ள அதா ஒடம்பு எழச்சி பின் அந்த இது உள்ள மேல் பின்னாடி இருக்கும்ல ஸ்ட்ராப்பு அது மேலே ஏறிக்கு இப்பவுமே எனக்கு
அ ஸ்டேப்பு வந்து மேல ஏறிகிட்டு அது ஒரு மாரி அன்னீஸியா தா இருக்கு அதுக்கு தகுந்தாப்பல இருக்கு அத வாங்கி போடுங்கன்னு போட்டு பாத் இது பண்ணாலு செரியா வரல அது
ம் நமக்கு அவளுக்கு கூண் உழுந்த மாரி ஆயிட்டா அசிங்கமாயிறா அவ
ன்னாய்ச்சி அப்டிதா ஆயிப்போச்சு அப்றோ அது பு வேற எதாவ்தா இருக்குமோணு இத் டைட்டு நமக்கு அப்டின்ட்டு டாக்ட்ருடெல்லா போயி டாக்ட்ரு என்னய திட்டி ம் அது எதோ பேக்கு செவுத்துல நின்னுட்டு பை எக்சசைஸ் பண்ற அதுக்கு எக்ஸசைஸ்ல்லா இருக்கு புள்ள அதையு பா பாத்துக்ட்டு பண்ணீட்டு தா இருக்கே இப்போ கொஞ்சோ பரவால்ல லாஸ்ட் இயருக்கு இப்போ கொஞ்சோ பரவால்ல
அது நீ எப்போது இப்டி தனிச்சி நடத்த பழகிட்டே நா எப்போதுமே இப்டி நிமிந்தாப்பலயே நடந்து பழகிட்டே என்னய நிமிந்து நடக்காதே